ஆ கேக்குதுங் சிஸ்டர் உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது க்ளியரா கேக்குதா
ஆ கேக்குது
ம் இன்னா பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டேங் சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டப்பா பேக்ல சவுண்ட் எத்னா வந்தா சொல்லுங்க கொஞ்சோ
ஆ ஓகேங் சிஸ்டர்
ஹலோ ஓகே ஓகே இன்னா விஷியோ எங்யு போலியா வெளிய கேக்குது கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங் சிஸ்டர்
ஓகே ஓகே எங்க்யு வெளி
அப்றோ ஆஹா எங்கியும் போவல எங்கியும் போவல
ஓகே ஓகே அப்புறோ இன்னா விஷ்யோ நா நா டூர் மாரி போயிட்டுருக்கே வெளியே
ஓ சூ பர் சிஸ்டர்
டூர் மாரி போயிட்டுருக்கோ ஒரு மேரேஜ்காக போயிட்ருக்கோ அதா அப்டியே இவ்ளோ நேரோ சாப்ட்டோ ஒரு மரத்தடி நிழல்ல நிப்பாட்டி சாப்ட்டுட்டுருந்தோ நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன டிஸ் பண்ணீங்க இன்னைக்கு
புரியலங்க சிஸ்டர்
நீங்க என்ன என்ன டிஷ் பண்ணீங்க என்ன சமயல் பண்ணீங்க இன்னிகி
இன்னைக்கு நா பருப்பு கொழம்புதா வச்சே பருப்பு கொழம்பு ரசம் ம் அவரக்கா பொரியல் பாப்பா வீட்ல தாங் கிருஸ் இருக்கா
அவள பாத்துக்குவே நேரோ சரியாருக்குமே
ஆமா
ம் அப்றோ எங்கனா டூர்லா சமீபத்துல எங்னா போயிருக்கீங்களா எப்டி போயிருக்கு எப்டி போகுது உங்க ஜாலி மூமெண்ட்லா
எங்கயு போல இனிமேதா போகணு
போல எங்கேயு போல அப்டித்தான
ஆஹா ஆமா அடிக்கிற வெயிலுக்கு வெளிய போகவே பயமாருக்கு புரில
ங்க போகணுனு நினைக்கிறீங்க நீங்
வெள் எல்லா இடத்துக்கு போகணும்னு இருக்கு ஆனா அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயு போவே பயமாருக்கு
யக்ஷ போயிட்டு வர வேண்டியது தானே அந்த சில்லுன்னு இந்த ஹில்ஸ் பக்கம் போயிட்டு வர வேண்டியது
போய்ட்டு வர்ரது போய் போய்ட்டு அங்க என்ஜாய் பண்ற வரைக்கு நல்லாருக்கு போம்போது வரும்போது அவ்ளோதா ஆ ஹாஹா அதுக்கு
தெரியாது கட கடனு முடிஞ்சுடு நானே
ஆமா ஆமா அதுக்கே பயமாருக்கு அதுக் கம்முனு வீட்லே இருக்கலான்ட்ருக்கேன் அங்க போ
ஓ நீங்க அத யோசிச்சு பாத்துட்டு அப்டி வீட்ல இருந்துறீங்க கரெக்டா போறு போறது நல்லாருக்கு வர ஆனா செம்ம வெயிலுல
ஆமா ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது அப்டியே கண்ணெல்லா ஒரு மாரி இதாயி
சீசன தாண்டி வெயில் அடிக்குது இன்னு வெயில் கிளைமேட் முடியல இன்னு அடிச்சிட்டுருக்கு ஆ
அதா ஆக்சுவலா இப்பெல்லா வெ கொஞ்சோ மழ டைம்மா அப்டியே மாறு இப்ப வரைக்கு வெயிலு அப்டியே பயங்கரமா கத்திரி வெயில் மாரி அடிக்குது கரெக்டா போ போக முடியலயே காருக்கு மேல ஹீட் அடிக்குது பாருங்க அவ்ளோ வெயில் அடிக்குது காத்தே காணு ஏசியிலருக்கு ஏசியே உரைக்கல
ஆ கார் மூவிங்லருந்தா ஒண்ணு தெரியாது ஒரே இடத்
நீங்க இறங்குங்களே நீங்க ஒரு நிமிஷோ இறங்குனீங்கன்னா கொமையு அப்டியே
ஆமா
ஆனா நல்லாருக்குப்பா கார்ல உக்காந்து வேடிக்க பாத்துன்னு சுத்தி சுத்தி வேடிக்க பாத்துன்னு போறது அது கொஞ்சோ நல்லா நல்லாருக்கு அது அந்த நிமிஷோந்தா
மரோ இருந்தாலு காத்து வர மாட்டேங்குது ஆடவே மாட்டேங்குது அது
ஆ சுத்தம் மரோலா இருக்கு அவ்ளதா காத்து வராது இருக்கு அனா
க அப்டியே க ஒரு இல கூட ஆட மாட்டேங்குது ஆடுவனா நா ஆடிர்வனா டிங்கிற மாரி அது இர்க்குது நீ ஆடுவியான்
ஜூன் ஜூலைல வந்தாலே லைட்டா காத்து ஸ்டார்ட் ஆகு காத்து இல்னா கூட ஒர் அளவு கிளைமெட் சேஞ்ச் ஆவு மழ வரு இப்ப எங்க மழ வர்து மழ பெய் மானே தெர்ல இந்த வாட்டிலா
ஆமாங்க உன்னு அடுத்த மாச வேற ஆடி மாசோ ஆடி காத்த அம்மியை தூக்கு அப்பிடியா
அ அப்ப இப்பேயே ஸ்டார்ட் பண்ணுதான சொல்லுவாங்க இப்பயே கொஞ்ச ஸ்டார்ட் பண்ணு வெயில் முடிச்சு லை டா அப்டியே கிளைமெட் மாறுன்வாங்க ஆனா மாறவே இல்ல லைட்டா மாறுது பட் வந்து பொமையுது அப்டியே
ஆ ஆமாங் சிஸ்டர்
லைட்டா ஒரு ஹாஃப்னவர் பே மழ பெஞ்சா தெரியாது ஆனா
மழவ் மழ து போயிருது இருக்கிற கேக்குதுங்ளா
கேக்குது கேக்குது நீங்க பேச்றது எனக் கிளியரா கேக்குது நா எ சைடு உங்ளுக் கிளியரார்க்
ஆ நல்லா கேக்குது
ஓகே ஓகேப்பா வேற உங்ளுக்கு என்ன ஃபுட்ல என்ன ஃபுட் புடிக்கு என்ன சாப்பிடுவீங்க
எனக்கு யாராவது சமைச்சு போட்டா நா சாப்பிடுவேங்க
டெய்லி எல்லாரு எதிர்பாக்ற ஒரு விஷ்யோ தா நீங்க சொல்றீங்க
புரியில
எல்லாருமே எதிர்பாக்கிற ஒரு விஷயந்தா சொல்றீங்க லேடிஸ் மொத்த பேரு எதிர்பாக்கிற ஒரு விஷ்யோ
ஆமா ஃபிரண் நம்புளே சமைச்சு நம்ளே சாப்பிடறது இதா இருக்கு யாராவது சமைச்சு போட்டா நா சாப்புடுவே அதுதா
அந்த கதாபாத்திரத்துல நம்மதான தலைவியா இருக்குறோ அதனால அந்த வேலைய செய்ய முடியாது அம்மா சமையல்லா கொஞ்ச நாளு ரைட்டு எங்க அம்மா சமையல் தா சாப்டே
ஆ அப்ப சாப்பிடும் போது இப்
சொல்லே
அம்மா சமைக்கும் போது எனக்கிது வேணா அது வேணா அது புடிக்ல இது புடிக்லேன்டுருந்தோ சீ போ ஆமா இப்ப சம்ச்சு போட்டா ஐயோ சூப்புரா இருக்குது அப்டிங்கற மாரிருக்கு
செய்றமோ இல்லியோ நம்மதா செஞ்சாவ்ணு இப் போ சமயலுன் பாத்தா செஞ்சுதாவ்ணு சாப்ட்டுதா ஆவுணு அம்மா சமைலு இப்ப ரொம் போராறு நீ சாப்ட எல்லா நாளு லீவ் கெடைக்கற்தில்ல
ஆம்மா
என்ன பண்றது இன்ன பண்ணீங்க வீட்ல இன்னிக்கி பருப்பு கொழம்புன் சொன்னீங்கள
குழம்பு ஆமா நீங்க உங்க வீட்ல என்ன சமையல்
இன்னிக்கி தாங்க பிரிஞ்சி வெளறி எடுத்துட்டு வந்தோ நா மீன் கொழம்பு ஒயிட் ரைஸு சாப்டோம் ஒரு நெலல்லா பாத்து இறக்கி சாப்டுட்டு இப்ப திருப்பி மூவா மூவ்அன் ஆயிற்று
ஓ செரி செரிங்க ஒர்க்
ட்டு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங் ஒர்க் பண்றப்பா ஆக்சுவலா ஒரு போர் டேஸ் லீவ் சொல்டே
ஓ
போயிட்ருக்கே எப்டி நீங்கதா ஸ்டார்ட் பண்ணி போய்ட்ருக்கோ நைட் தா போய் சேருவோ
என்ன வொர்க் பண்றீங்க
ம் சிஸ்டம்ப்பா சிஸ்டம் புக் பண்ணிட்ருக்கே
ஓ செரி செரிங்க
ம் செரி அதா போயிட் சே கா பே சேரி பேசா டைம் கடைக்குல சேரி அதனால் தா சேரி கொஞ்சொ டைம் ஸ்பெண்ட் பண்லான் சொல்லிட்டு ப்ப பேச ஸ்டார்ட் பண்ண அப்பறொ வீட்ல என்ன டைம் பாஸ் பண்றீங்க எப்டி போது டைம்லா ஒங்களுக் கே
எ ஃபோன் தாங்க பாத்துட்ருக்க அவ அவ ஏதாவது ஆம்மா அவ கூடையே போகும் அப்புற ஃபோன்ல எதாது மூவி பாத்துக்குட்டு அந்த மாரி எதாவ்து போகு
எல்லாரு பண்ற ஒரே வேல ஃபோன் பாக்குற வேல
ஆம்மா
அப்பல்லா நம்ம ரோட்ல விளையாடிட் ன்ருப்போ இப்ப எங்க விளையாட்ர முடியுது எல்லா ஃபோன் தா பொறக்குற கொழந்யே ஃபோன் வச்சிட்தா பொறக்கு போல இருக்கு
ஆம்மா அவெ ஆமாப்பஅப்டிதா இருக்
டூ த்ரீ ரா ஒன் பாத்துட்டே இர்ப்பாங்க ஃபோன
ஆம்மா அவ டிவி பாப்பா டிவி என்ங்கள பாக்க விட மாட்டா அதனால் நா ஃபோன் பாப்பெ இப்போ இப்போ இது அ இப்பொ சாட்டுட்டு ருக்காங்க அதுனால என்ன டிஸ்டர்ப் பண்ணகூடாதுனு டிவில அந்த ஒய்ஃபை போட்டுருந்தோ அது இன்னையோட முடிஞ்சிருச்சு அதுனால இது என்னோள ஹாட்ஸ் பாட் கனெ்ட் பண்ணி ஃபோன்ல அவுளுக் போட்டு குடுத்துர்க்கே
மூவில்லா பாபப்பீங்களா மூவில்லா நற ந அ மூவிதா புடிக்குமா உங்ளுக்கு
அ ஏதோ புடிக்கு டைம் பாஸ் ஆகுணுல்ல
டைம் பாஸ் ஆகு வேற அ அ ஹாரர் மூவில்லா புடிக்குமா
திரும்பி பாப்பன் இப்ப இவ எம் பொண்ணை வச்சுக்கிட்டு பாக்க முடியில அவளுங் கூட இருப்பா பாக்கணுனா
பய்ப்டுவாலா இல்ல பாப்பாங்களா
ப்ப பாப்பா நாலு வைஸ் ஆகுது
ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆனா புல்லுக் புடிக்குமா ஹாரறு
அ அவிங்க பாப்பாங்க என்னன்னா தூக்கத்துல பயந்துக்குவாங்க
வருது பாருங்க அரண்மனை ஃபோர்ரா ஃபைவா கூட வந்து ஏதோ ஒரு படம் வருது லாரன்ஸ் வார்ல நல்லாருக்கும் றாங்க த்ரில்லிங்கா
தெர்லைங்க பாப்போ அந்த படொல்லா நல்லாருக்காதுங்க புரி ஆஹா
நீங்க என்னா பாப்பீங்க ஹாலிவுட்டா
அதுவும் பாப் அதுல இருக்குற பேய் படமு நல்லா ப்டி மெரட்டி வுட்டுரு இத்தெல்லா சப் பையா ருக்கு நம்ப இதெல்லா அந்த அளவுக் இருக்காது ஆ ஐயோ பயம்மாருக்கு ஆம்மா அந்த நேரத்துல யாராவது எதாவது ஒன்னு கீழ போட்டாங்கன்னா அவ்ளதா
எபசங்க அப்டே ஓடி வந்து கிட்ட ஒக்காந்துப்பாங்க பயமாருக்குமான்னு ஏன்னா ஹாலிவுட் படம் மாரி போட்டாலோ இல்ல இங்கிலீஷ்த்த பட தமிழ் தப்பிங் போட்டால்ல அதெல்லா போட்டா பசங்க பயந்து வந்து பக்த்துல வந்து ஒக்காந்துபாங்க
ஓ
ம்
அவங்க என்ன பண்றாங்க படிக்கிறாங்களா இல்ல
யாருப்பா
உங்க பசங்க சொன்னீங்களா அவங்க படிக்கிறாங்களா இல்ல
போயிருக்காங்க படிக்கிறாங்கப்பா ஒருத்தவங்க சிக்ஸ்த் போறாங்க ஒருத்தவங்க எயி்த் போயிருக்காங்க எ கூட சேந்து சேந்து எ பசங்களு ஆரர் மூவினா நல்லா பயங்கரமா பாப்பாங்க
ஓ
குடும்பமே செரியான பேய் குடும்போ
ஓ
பேய படமா போட்டுவிட்டா பாத்துட்டு இருக்கு உட்க்காந்து
ஓ
நல்லா இருக்கு ஆனா நல்லா இருக்கு பா த்ரில்லிங்கா அடுத் என்ன அடுத் என்ன அடுத் என்னன்னு பாத் துனே இருப்போ பாத்துட்டு பாத்துட்டு டி வி யு ஒரு பூண் போட்டா கூட நீங்க சொன்னீங்களே அந்த மாரி வேற மாரி அப்டி பெரட்டி விட்டுரு பயமா இருக்கு நைட்ல ரெஸ்ட் ரூம்க்கு போக எழுப்புவாங்க அதுல தெரிஞ்சுக்கலா பயந்துடாங்க பசங்கன்னு
அதுவு ம் பேய் படத்துல இல்ன்னா ஒரு சில இதலா அப்டியே ஆக்வர்டா இருக்கிற மாரி இருக்கு அதெல்லா கொஞ்சோ புடிக் காது
ம் க்கா ஒரு சில விஷயங்கள் எல்லா அப்டியே நாங்க அப்டியே மூவ் ஆன் பண்ணிடுவோ அப்புறோ அந்த இ எப்ப த்ரில்லிங்கா வர வர கத வந்து ஃபிரஸ்ட்ல இருந்து பாத்தாதா புரியு ஒண்ணுக்கு ரெண்டு நல்லா இருக்காது அந்த த்ரில்லர் வர டைம்ல மட்டு ஆ
இப்ப இருக்குறமாரி மூ
ஒரு மாதிரி இருக்கு அது கொலப்பண்ணி போடுவானுங்க தெரியுமா அப்போ ஒரு மாதிரி பாக்கவே முடியாது எல்லா
ஆ ஆ எனக்கு அதெல்லா கூட ஒண்ணு தெரியாதுங்க இந்த பேய் ஏதாவது புடிச்சிருச்சுனாலோ இல்ல ஏதாவது பண்ணுல இந்த முதுகுல இருந் து ஏதாவது பூச்சி வர மாரி எல்லா உள்ள இருந்து அந்த மாரி எல்லா பாக்கும்போது ஒரு மாரி இருக்கு எனக்கு
அதா ஒரு மாரியா
அறுவறுப்பா இருக்கு அது ஒருமாரி கொ அதனால இப்ப கொஞ்சோ அவாய்ட் பண் பண்ணிட்டே
உ
துவே ய் ஞாபகமா இருக்கிற மாரி இருக்கு அப்புறோ டக்குனு எ முதுகுல அது ஒரு மாரி ஃபீலிங்கா இருக்கிற மாரி இருக்கு
அது அது ஒண்ணு இல்ல மைண்ட செட் அப்டி ஃபிக்ஸ் ஆயிடு அவர் படம் பாத்துட்டு அப்டியே அதயே யோசுச்சுட்டு இருக்போம்ல நம்ப நாம் அத பாத்துட்டா நம்ம மைண்ட் செட் கொஞ்ச நேரத்துக்கு அப்டியே தா இரு அதுலயே இருக்கு நம்ம அதுல இருந்து வெளியவரதுக்கு நம்ம வேற எப்டியாவது மைண்ட் டைவர்ட் பண்ணு ப்ச் ஆனா நம்ம பண்ண மாட்டோமே அப்டிதா
புக்கு படிக்கலான்னாலு புக்கு படிக்க உக்காந்தாலு எ பொண்ணு புடுங்கிட்டு போயி ஒழிய வச்சிக்கிறா இது எ புக் கு அப்டினு
ஏதாவது ஸ்டோரி புக்கு வாங்கி வச்சுங்க படிச்சிட்டு இருப்பீங்கல்ல போரடிக்கும் போது கத ஸ்டோரி எல்லா இருக்குல்ல தெனாலிராமன் ஸ்டோரி தென்
வாங்கி இப்பதா படிக்கலான்ட்டு சொல்லி ஒரு புக்கு முடுச்சு இன்னொரு புக்கு படுச் சிட்டு அவ என்னா பண்ணிறா புக் படிக்க படிக்கவே தூக்கிட்டு போயட்றா இது ஏம் புக்கு அவு அந்த பொம்மைய பாத்துட்டு ஹாரர் மூவி இல்ல கத
ஓ அதா அந்த ஸ்டோரில்லா ஹாரர் ஸ்டோரின்னு சொல்ட்டு க இருக்கா புக்ஸ் எல்லா
அந் ஆஹா அது தெரியலெங்க நார்மலா தமிழ் புக் க்கல்லா இருக்குல்ல
அது எனக்கு தெரியு தமிழ் புக்கு இருக்கு ஸ்டோரி புக் எல்லா இருக்கு ஹாரர் புக்ன்னா எதுனா இருக்
இருக்குன்னு நெனைக்கிறே அப்றொ ஒரு சில இதெல்லா இந்த நாவல் தழுவிதான புக் படொ எடுக்குறாங்க டாக்குமெண்ட்ரி வச்சு இந்த படொல்லா எடுக்கறதெலா இருக்குல்ல இப்டி இருக்கு
பட் அ தோழி டைம்மு முடிவடைந்து விட்டது நம்ம மறு கால்ல இணையலா தோழி நன்றி தோழி அ ரொம்ப நன்றி ம்